ஹலோ
ஹலோ நான் பேசுறது கேக்குதா நல்லா இறைச்சலா இரு தா நெனைக்கிறேன்
இல்லலைல்ல இறச்சல்ல இல்ல கே்க நல்லான் கேக்குது
பயங்கரமா ஆ மழை பெய்யுது
இறைச்சல்ல இல்ல நல்லாதான் கேக்குது ம்
என்ன தலைப்பு பேசலா
அதுதான் அப்பள்ள எந்த தலப்பு பேசிட்டு இருந்தோம்.
குடும்பங்கள்
ம் குடும்பங்கள் ஆ அதுலா இருக்கதுலா ட்ரஸ்டபுள் தான் நீங் வந்து நீங்க சொன்ன விஷயம் கரட்டு தான் அவங்க வந்து நம்பிக்க நம்பிக்கை வச்சுதான் ரெண்டு வருஷமா பேசிருப்பாங்க அத நம்பிக்கைய அவங்க வந்து அந்த அந்த மண நிலைல இருந்து உடஞ்சி உடஞ்சவங்க திருப்பி அந்த் ஆஹ் அந்த நம்பிக்கைய உருவாக்குறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு பேசி இப்ப எவன் வந்து எனக்கு வந்து நகையும் பண குடு என்னோட நகையும் பண குடு அப்பனா அந்த அந்த அந்த இதுதான் அவன் வந்து பழகியிருக்கான் அர்த்தோல
புரியுதா அவங்களுக்கு ரெண்டு வருஷமா அவங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் நடிச்ச க்கான் சரிங்களா அவன் ரெண்டு வருஷமா பேசி நடிச்சிருக்கான் அப்றம் வெளிய போய்ட்டு அவங்க ரெண்டு பேரும் இருக்குற போட்டோஸ்லாம் எடுத்துருக்கான் திருப்பி வந்து இந்தப் போட்டோஸ் எல்லாம் காட்டி எனக்கு நீ தந்துரு நான் விட்டு போட்டோஸ் தரமாட்டேன் விட்டுருவேன் அழிச்சிருவேன் இல்ல நான் விட்டுருவேன்னு சொல்லி கோவத்துல விட்டுட்டான் இப்பதால் யாரோட வாழ்க்க அழிஞ்சிது சொல்லுங்க அவ்கங்க வீட்டு வீட்டுக்கார என்ன சொல்லிட்டா நீ இவர் இவங்கூட இருக்கறதுனால என்ன வேணான் சொன்னான் சொல்லி அந்த பொண்ணு மேல பழி வந்ச்சு அவ என்னவோ மொதல பிரிஞ்சி நல்லாதா இருந்து சம்பாதிச்சிட்டு இருந்துருக்கா இவேன் எடைல வந்து போய் லாஸ் என்னாச்சி இவனாலதா அவ வாழ்க்க போன மாரி இவனுக்கா தா அவ விட்டு தந்த மாரி கத லாஸ்ட் என்னா சிவா மேல தா எல்லாருமே பலி புள்ளய நீ ஒழுங்க வளத்துக்க மாட்ட இந்த ஒரு பிஹேவியர்ல இருந்து நீ எப்டி புள்ளய வளத்துப்ப அப்டி சொல்லி புள்ளய பிரிச்சி கூட்டு போனாங்க சோ இது எல்லாமே யார சார்ந்துருது ஒரு பொண்ணுக்கு மேல தா பழி வருது தப்பு யார்னா அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்குன் நீங்க சொல்லுங்க
அ பொண்ணுமேல தப்பு இல்லதாங்க அதெல்லா சொல்லல அவுங்க ப்ராப்பரா அந்த இதுவ
நம்ப நாள தப் ஒர்த்தங்கது யாருகிட்டயுமே யாரயுமே நம் பண்ரது தப்புங்கிறீங்க
நா ஏங்க என ஃபஸ்ட்டு என்ன பேசவுடுங்க நீங்களே ஒரு டிஷ் கொஸ்டின் நீங்களே கொஸ்டின் கேக்றீங்க நீங்ளே ஆன்சர் சொன்னீங்ளா அப்பறோ எங்கிட்ட ஏங்க கொஸ்டின் கேக்றீங்க எனக் புரியல எனக் இந்த விஷ்யத்த எனக்கு ஒங்கள நா சொல்றது ஒங்ளுக் புரிஞ்சா இப்ப இந்த கொஸ்டின் நீ கேட்டீங்க ஒரு கொஸ்டின் அதுக் நீங்ளே ஆன்சர் சொல்ட்டீங்க இப்ப நா என்ன ஆன்சர் சொல்றேங்கிறீங்க நீங்க சொன்னது கரட்டு அப்படிங்கணுமா நானு இப்ப
சொல்லணு
இப்ப நீங்க சொல்றீங்க அந்த பொண்ணு மேல தப்பா பைய மேல தப்பா அந்த ஹஸ்பண்ட் மேல தப்பா அத நா சொல்லல மொத சொசைட்டி மேலதா தப்பு நா சொல்லுவே இப்ப ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அப்பனா வந்து பொண்ணு மேல அந்த பொண்ணோட அப்பா அம்மா சொல்லிருக்க சொல்லிருக்கலால அந்த பொண்ணு முடிவு கரட்டான முடிவு நம்ப அப்பாமா சப்போட் பண்ண அந்த பொண்ண ஏ நம்ப மாட்டேங்கிறாங்க ஆஹ்
ஏங்க எந்த சொசைட்டி தா பொண்ணு பிரியறதக்கொத்துப்பாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
என்னங்க புரியல எனக்கு இப்ப நீங்க என்ன எனக் புரிலங்க இப்ப ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்டி நீங்க பேசுறீங்கள என்ன ஈக்வாலிட்டி
பழய காலத்துல உள்ளவங்களால அந்த விஷ்யத்த சாதா
ஏங்க பழய காலத்து நீங்க அப்ப இப்பருக்க இப்ப ஏங்க நீங்க பழைகால ஜென்ரேஷ் அவுங்க வாழ போறதில்லிங்க வயஸ
இங்க ஆனா அவங்கதானங்க வாழ்க்கய அமச்சி குடுத்தாங்க ஏன்னா அவுங்க வாழ போறதில்ல அவுங்கதானே குடுத்த வாழ்க்கதான
ஏங்க நா சொல்ல உங்களுக் புரியுதாருந்த அந்த வாழ்க செட் ஆள வெளிய வந்ட்டாங்க அவுங்க அப்டி அவுங்குனு ஒரு வாழ்க்க தேர்ந்தெடுத்து போறாங்க அந்த வாழ்க்கயும் செட் ஆகலனு நீங்க சொல்றீங்க அப்டிங்கிறப்போ அவுங்க அவுங்க போயி என்ன பண்ணுவாங்க நெனக்கிறீங்க
சூசைட் பண்ணிப்பாங்க
எதுக்கிங்க சூசைட் பண்ணு
என்ன தெரிங்க ஏங்க அவுங்க மாரி இப்டி ஒரு அவதூர் வந் வேற வழி எப்டிங்க இருப்பாங்க ஆனா இந்த சொசைட்டில எப்டிங்க யாரையு பேசணு சொல்லுங்க
ஓ ஆக்சுலா வந்து இத விட கேவலமா நடந்தவங்குல்லா வாழ்க்கில ஏங்க அந்த பொண்ணு மேல என்னங்க தப்பு எனக்கு புரில எனக்கு கட்னவனு செரில்லனு சொல்லி அந்த பொண்ணு வந்து வெளிய வன்ட்டாங்க லவ் பண்ணவனு செரில சொல்லி ஏமாத்றா ஏமாத்த ரெண்டு பசங்க அந்த பொண்ணு எதுக்குங் புரிலிங்க அவ ரெண்டு பேரு வந்து கொழந்தை கூட்டிட் போய் அவரு வந்து எனக்கு அவ வாரிசு இருக்குன் சொல்லி அந்த அவுங்க நல்லா வாழ்வாரு இவந்தா போயி இவ போயி நல்லா இருப்பா அந்த ப அந்த பொண்ணுக்கிட்ட ப பிளாக் மெயில் பண்ணி பணத்த ஐஞ்சு லச்சமோ ஆறு லச்சமோ வாங்கிட் போய்ட்டு அவ நல்லா வாழுவா பணத்த இழந்ததுஅந் பொ அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து கொழந்த இழந்த பொண்ணு அந்த பொண்ணு சாகனுன் நீங்க நெனக்கிறீங்களா
நினைக்கிறீங்களா இல்ல அதா நடக்குன் சொல்றே அதுக்கு
இல்ல நா நா என்ன ஸ்ட்ராங்கா தா அத அத விட உனுக் உன்னு சூப்பரான கம்பெனில வேல செஞ்சி அத விட உன்னை வந்து
அதுக்கு போய்ங்க அந்த பொண்ணு லைஃப்ல இன்னொருத்தங்க தேர்ந்தெடுக் நெனைக்கிறீங்க
இன்னொருத்தங்க தேர்ந்தெடுக்கனு பாருங்க இன்னொருத்த தேர்ந்தெடுக்கனு அதுல வந்து அவுங் உங்களோட முடிவுங்க அது நா அது நா வந்து இது பண்ண மாட்டே அவெ சாகுறதுங்குது மிக பெரிய தப்புனு தா நா சொல்லுவே
நீங்க ஒண்லே சா சாக வுடாம பண்ண தோணுங்க
ஆ தப்பு தப்பு நா பண்ண தப்புன் சொல்லி அவுங்க அவுங்களே சொல்ற மாரி ஆகாதாங்க
ஆனா அந்த இடொ அவுங்களால என்னங்க பண்ண முடியு அடுத்தவங்கள ஃபேஸ் பண்ண முடியாத அடுத்தவங்களுக்கு பதில்
ஏய் எதுக்கு அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லுனு உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க தெரியு இப்ப நா வந்து ஒருத்து ஒரு ஒரு விஷ்யம் பண்ணலனா வந்து எனக்கு நா ஒரு விஷயம் பண்ண எனக்கு நான் புடிச்ச விஷ்யம் நா பண்ணா நா எனக்கு தா உண்மையா இருக்கணு என்ன நம்பி வந்தவளுக்கு எல்லா உண்மையா இருந்தா போது நா பக்த்து வீட்டுக்காரங்களுக்கு இப்ப பக்தீட்டுக்கார என்ன தப்ப நெனைப்பாங்க தி வீட்டுகாரா தப்பா நெனைப்பாங்க அப்டின் சொல்லி ஏங்க இன்னைக்கு நம்ம சொசைட்டி நம்மள பத்தி பேசுதா அதவோட வேற ஹாட் நியூஸ் கெடச்சா சொசைட்டி அதி பத்தி தாங்க பேசு நேத்து ஒரு நியூஸ் டாபிக்கா போச்சு இன்னைக்கு நியூ வைரலா போவு நாளைக்கு ஒரு நியூஸ் வைரல போவு அதி பத்தி தாங்க பேசுவாங்க நேத்து இன்னைக்கு பொண்ணுக்கு பத்தி பேச நாளைக்கு கால்ல பொண்ணு பத்தி யாரு பேச மாட்டாங்க நாளைக்கு வேற பத்தி பேசவே மாட்டாங்க ஆ
என்னவோ தெரியலங்க நா சொல்ற ஒரே விஷ்யோ அதாங்க ஒரு தடவ நம்பிக்க வொடஞ்சிருச்சினா திரும்போ அது அதே பாண்டு வருமானு கேட்டா ரொம்ப கஷ்டோ நா சொல்லுவே
ஏங்க அந்த அந்த நம்பிக்க ஒடையுதுன் சொ எந்த இடத்தல ஒட டையிது நா கேக்கற புரியலன்ல இல்ல இப்ப நம்பிக்க கொறயுது நீங்க சொல்றீங்க தெரியுமா நா என்ன நா கேக்கறங்க கட்ண பொண்டாட்டி கிட்ட பேசாம வேற யார் கிட்ட பேச சொல்றீங்க நீங்க கட்ன பொண்டாட்டி கிட்ட நம்ப கஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லா ஃபீலிங் அவளுக் சமைக்கு வேட்டகாரன் போய் சொல்லறீங்க செரி ஒகே ஆ ஒகே நா வந்து நா ரொம்ப நல்லவ பா அப்டின் சொல்ட்டு வேற பொண்ணு கூட கான்டாக்ட்ல இருந்தா ஒத்துப்பாங்க வொய்ப் ஒத்துபாங்ளா நீங்க சொல்லுங்க என்ன ஃபீலிங் இருக்கோ கோபமோ சந்தோஷமோ காதலோ இதோ எல்லா வொய்ப் கிட்ட தான காமிக்க முடியு அதுகுள்ள யார்ட்ட காமிக்க சொல்றீங்க அது தப்புன்கிறீங்களா நீங்க
அப்ப கிடையாதுனாக்க
அப்ப அவ சொல்றாங்க இந்த மாரி நீ பண்ணாதப்பா எனக்கு புடிக்கலினா ஓகேப்பா நா வேணானு சொல்லிட்டே ஓகே ஒரு ரெண்டு தரவ சொல்லுவாங்க மூணா தரவ வெரு ஒகே ஆ வேணாங்கற போர்ஸ் பண்ண கூடாது இந்த இது எந்த பண்ணாம வந்து ஓகே அது ஆட்டோ மேட்டிக்கா மாறு மாறப்ப நம்ம பாத்துக்கலா அப்படின் சொல்லி வெளிய இதாங்க வருவாங்க பொண்ணுகளுக் செரிப்பா விடுப்பா பா பாக்கலாபா ஃபீளிஸ் பா அப்டின் பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க வொய்ப் லவ் பண்றப்ப வொய்ப்ட்ட பேசுனு என்ன பண்ணுவாங்க பா இது வேனா பா இது பத்தி பேசுனா மறுபடியு ரொம்ப இதா இருக்குபா வேனா சொல்லப்ப என்ன பண்ணுவோ வேணா ஒகே இது வந்து அவளே ஆட்டோமேட்டிக்கா மாறி வருவா அப்போ நம்ம பேசிக்கலா நம்ம பொண்டாட்டி எங்க போய்ற போறா அப்டிங்கிற மனநெல தான நம்மளுக்கு வரு
ஆனா எனக் ஆனா உங்களுக்கு மனநெல எப்டி அதுதா உங்களுக்கு எப்டி இருக் கு ஆஹ் எநைனக்காக இருந்தாலும் அப்ப பேசிடுவா அப்படிங்கிற மாரி அவங்களோட மண்ண எல்லாம் இருக்கோங்கறீங்களா
புரில என்ன சொன்னீங்க இப்ப லக்னா என்னைக்கா இருந்தாலும் பேசடுவாங்க இல்லலைங்க என்னைக்கா இருந்தாலும் பேசிடுவாங்க அவங்க மனநிலை இல் சரிங்களா என்னைக்காந்தாலும் அவா பேசி அப்படி இல்லை நம்ம பொண்டாடி ந நம்ம பேசப்பு பு வச்சா அவ வந்து அவ வந்து அவ எப்ப அது அதுக்கு ஒரு டைம் இருக்கு சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு நா சொல்ல அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணன்னு சொல்லணு தவிர இல்ல எனக்கு வேணும் குக்க நிக்க முடியுமா சொல்லுங்க ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த விஷயத்த இது பண்றது வந்து ஒரு லவ் பண்றது நல்லா இருக்குமா இல்ல போர்ஸ் பண்ணிலாம் இல்ல உனக்குான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு நீ வந்து எனக்கு இதெல்லாம் நீ வந்து நான் லவ் பண்ணியே ஆகணும் வேண்டா வேறுப்பா நீண்ணு எனக்கு இதல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படிின்னு சொல்ல நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க எதங்க நல்லா இருக்கும்
ஆ
சரிதாங்க ஆனாலு அந்த ஒரு
னக்கு புரியலங்க இப்ப
புடிக்குங்கற ஒரு விஷய புடிக்காம போயிடுச்சுல அப்படிங்கற நீங்க புடிக்குங்கற ஒரு விஷயம் புடிக்காம போயிடுச்சுல
என்ன விஷயத்து போயிடுச்சு
நமக்கு அவங்ககிட்ட புடிச்ச குவாலிட்டியே இப்ப அவங்ககிட்ட இல்லையே அப்ப்டடிங்கற ஒரு எண்ணம் இருக்குல்ல இப்ப இந்த விஷயம் பேசுனதுனால வாண்டு உடஞ்சுசாங் கேட்டா அந்த அளவுக்கு உடையலன்னு சொல்லலா ஆனா நமக்கு நமக்கு புடிச்ச நமக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டி இப்ப இல்லாம போயிடுச்சு அப்படின் தோணணும்ல
உரிமையா பேச நினைக்கிற நீங்க வேனாணு சொன்ன நம்மிட்ட அந்த உரிம இருந்தும் பேசாம இராங்கன்னு நீங்க நெகட்டிவா நெனக்கிறீங்க உங்களுக் புரியுரா இப்ப அந்த குவாலிட்டி வந்து நம்மிட்ட தான் அவங்க
முழுக்க முழுக்க சரிதா
ஆ இப்ப நம்பகிட்ட வந்து அவங் பேசணுனு நினைக்கிற விஷயம் வந்து வே இல்ல ந கேக்குறே இந்த விஷயத் வேற யாரிட்டயையு பேச முடியானு நீங்க நினைக்கிறீங்களானு கேக்குறே
அப்டி கிடையாது
அது முடியு தான ஆனா இருந்து ஏ நம்மகிட்ட மட்டும் அவங்க பேசுறாங்கன்னா அந்த அளவுக்கு உங்க உங்க உங்க அவங்க மேல உள்ள ஒரு ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கோ லவு வச்சிருக்கனால அவங்ககிட்ட பேசுறாங்க அந்த லவ் வந்து எல்லா எல்லாத்துகிட்டயு வராதுல்ல
சொல்லுங்க
சொல்லுங்க சரிங்க ஆமா உண்மதா நீங்க சொல்றது உண்மதா
அந்த லவ் வந்து அந்த அதான் அந்த லவ் இல்லாம இருந்தா அந்த விஷய இதே உங்க கிட்ட பேஸ் ஷேரே பண்ணி பேசிருக்கே மாட்டாங்களே யாருக்கு இது வேண்னு கேட்ருக்குவே மாட்டங்களே அ
ஆனா எது ரெண்டு ரெண்டு சைடுமே அந்த மாரி ஒரு விஷயோ இருக்கனுல்ல
மீன்ஸ் நா என்ன சொல்றன்னா அந்த அந்த விஷயத்த வந்து அதனால இப்ப அவங்க திருப்பியு அது பேசாம இருக்காங்கன்னு நா நினைக்கிறே உங்களுக்கு அது புரியுதா நேச்சுரலா வருனு சொல்லிதா நேச் ச்சுலா பேஸ் நேச்சுரலா பண்ணோ சில விஷயோ திருப்பியு அவங்க பேசாம இருக்காங்க இல்ல அவங்களுக்கு மட்டு வேண்னே இப்ப வெரிக் பேசிந்துருப்பாங்கல்ல எனக்கு வேணு வேணு வேணு வேணுன் கேட்டிருந்திரு வாங்கலே
அவங்க பேசிருக்கவே மாட்டாங்க அப்போ
ஆ அப்போ அது வேணா நமக்கு நேச்சுரலா வரணு நேச்சுரலா ஃபீலிங்க்ஸ் வரனு நம்ம கிட்ட மட்டுதா கே கேக்குனு நம்ம கிட்ட மட்டுதா அது பண்ணணூங்குற ஃபிலிங்காக வெய்ட் பண்ட்டுருகாங்க அத ஏங்க நீங்க அது அவ அவனா அவ என் சைட்லயு சொல்ற
இந்த இந்த விஷயத்த நா ஒத்திக்கிறே ம் சரி ஓகே திரும்ப நா அதா மொதல்ல சொன்னா மாரிதா ஒருத்தங்க வந்து தனியா இருக்க முடியாது லைஃப்ல அது எவ்ளோ பெரிய உண்மைங்கறத நீங்களே சொன்னீங்க
எல்லாத்துக்கு நா அதாங்க சொல்றே இருக்க முடியாதுங்க ஆனா நம்ம அ நம்ம நம்ம கல்யாணத்துக்க நம்ம லவ் நம்ம லவ் உண்மையா இருந்து நாம அவங்கள உண்மையா மனசால நெனச்சி அவங்க அவங்க மட்டும் வேனு நெனைச்சு கம்பல்ச நம்மகிட்ட தேடி வந்துருவாங்க நீங்க என்ன நெனக்கிறீங்க
இங்க உங்களால வர முடியாது
பே சாஞ்சு அ இல்லைங்க சாஞ்ஞழுக ஒரு தோல் இல்லாம அவங்க கஷ்டப்படுறப்ப நாம்ளு அதே ஃபீலிங்ல இருப்போ ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்து அவ நாம அந்த இடத்துல சாய் சாய நினைக்கிறப்போ வந்து இன்னிக்கு வந்து நம்ளுக்காக அவங்க தோல் தருவாங்க நா நெனைக்கிறே நீங்கென்ன நெனைக்கிறீங்க
ஆனா அவங்களுக்
சூழ்நெலே சூழ்நிலைங்கிறது நம்மள் நம்மலே அமச்சிக்கிறதாங் சூழ்நிலையில நா பண்ணிட்டே சூழ்நிலையிலா நா பேசிட்டன்ப்பா சூழ்நிலையில இது பண்ணிட்டான்ப்பா அப்டில்லா அந்த சூழ்நிலல நீ பண்ட்டே சரி அடுத்த நாள் நீ வந்தியா அடுத்த நாள் காலல நீ வந்தகப்பரோ உன்ன வேனானு அனுப்பிற முடியுமா கோவப்பட்டென நீ பேசிட்ட அந்த இடத்துல வந்து சூழ்நில முடிஞ்சிருச்சு உன் கோவம் போயிருச்சி பேசுனே கோவம் போயிருச்சி அப்படி ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்ல நீ யோச்சு பாத்துட்டு ஓகே அப்படிங்கறப்ப நீ என்ன ஃபேஸ்புல நீ கஷ்டப்படுவியா இல்ல நார்மலா ஏ இல் சாரி ஏ வாங்க நம்ம லா சாரீங்கன்னு சொல்ல
அவங்க ரெண்ட்பேர்துகுள்ள இருக்க பழக்கங்கள பொறுத்துதாங்க அவங்க நம்பட்ட ரொம்ப குளோஸ்ஸ இருந்தாங்க ஏ சாரி விடு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிருவோ
பழக்கந்தா பழக்கங்கதவிடவு ரெண்டுவேர்திகுள்ள அண்டர்ஸ்டேண்டிங் தா இப்ப நீங்க கோவப்பா அவங்க எ எ ஆள் கோவப்பட்டானு வச்சிங்கா அவ எதுக் கோவப்படுறானு எனக்கு தெரியு